ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ இன்னக்கி ஒங்க வீட்ல என்ன சமச்சாங்க
இன்னகி எங்க வீட்ல வெள்ளரிக்கா அப்றோ வந்து மட்டன்
வெள்ளரிக்கா எப்டி கிரேவி மாத்ரி வச்சாங்ளா இல்லன்னா வே தொவரன் மாத்ரியா
க கிரேவி தா
அல்ல இது கோகனட் பீஸ்ல்லா ஆட் பண்ணி அந்த மாத்ரியா
ஆமா
மட்டன் கொழம்பு அது என்ன மாத் ரி வெக்கணு
மட்டன் கொழம்பு ஃபஸ்ட்டு மட்டன நல்லா வாஷ் பண்ணனா அதுக்கப்றோ வந்து அ கோக்கனட்ட வந்து கிரேட் பண்ணி வச்சுட்டு அப்றோ வந்து வர மொளகா தனியா நல்ல மொளகு சீரகோ சோம்பு க்ராம்பு ஏலக்கா எல்லாமே போட்டு நல்லா வறுக்கணு வறுத்ததுகு அப்றமா
நீங்க இதல் இதெல்லா த நெஜமாவே தனியாவ வருத்து இடிப்பீங்க
ஆமா இது எல்லாமே ஒண்ணா வருக்கணு தேங்கா எல்லாமே சேத்
இதெல்லா ம தனியா வறுக்கும் போது கரெக்டா வருமா அப்டினா செலது வந்து நா ஒரு வாட்டி ப்ரியாணிக்கு என்னவோ அந்த மாத்ரி ட்ரை பண்ணி எதோ ஒன்னு அதிகமாய யிட்டு ஒரு மாத்ரி ஒரு ஸ்மெல் வந்துட்ருந்துச்சு
கரெக்ட்டா இருக்கு மெஷர்மெண்ட் அந்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி எடுத்தா கரெக்ட்டா இருக்கு
மட்டன வாஷ் பண்ணு போது மஞ்ச தூள் போட்டு வாஷ் பண்ணுவீ
ஆமா உப்பு ஆமா உப்பு அப்ரோ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணன்னு வாஷ் பண்ணதுக்கு அப்றமா இந்த டரை பண்ணி நல்ல ட்ரைரோஸ்ட் பண்ண இந்த எல்லாத்தையு நல்ல பவுடர் பண்ணனு பவுடர் பண்ணதுக்கு அப்றமா வந்து நல்ல ஒரு பேன்ல அஹ் ஆயில்லா அஹ் ஆட் பண்ணி அதுக்கப்ரோ அதுலயு கொஞ்சோ சோம்பு அது ஏதாவ்து போடணு அதுக்கப்ரோ இந்த மட்டன் ஆட் பண்ணனு அப்ரோ வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்க இந்த பவுடர் ஆட் பண்ணனு அதுக்கப்ரோ ஆனியன்
மட்டன ஃபர்ஸ்ட் குக் பண்ணிட்டு போடணுமா இல்ல அதுக்கப்றமா இதுலயே இதோட மசாலாவோட சாத்து குக் பண்ணனுமா
க்கிறதா இருந்தா அப்டி பண்லா இல்லாம நார்மலா நம்ம வந்து வெறகு அடுப்ல வக்றதா இருந்தா அப்டியே வச்சு வேக வச்சிட வேண்டியதா
ஓகே ஓகே நீங்க உங்க வீட்ல அப்போ வெறகு அடுப்பல்லா இருக்கா
ஆமா
வெரகடுபுல தா சமைப்பீங்ளா எல்லாமே
நாங்க வந்து ரெண்லயுமே சமைப்போ
கேஸ்லையு இதுவுமா இன்டக்ஷன் யூஸ்
ஆமா ஆமா இன்டக்ஷன் யூஸ் பண்றோ
இந்த மாத்ரி அய்யோ என்ன சொல்ல நீயே ஏ ஐ பேசுற மாத்ரிதா பேசுற நல்லா பேசு
சேரி ஓகே நீங்க உங்க வீட்ல இன்னக்கு என்னல்லா சமச்சாங்க
எங்க வீட்ல மீன் கொழம்பு வச்சிருந்தாங்க அப்றமா நா வந்து தயிர் வச்சு சாப்ட மீன் கொழம்பு நார்மலா நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல்லா வை ப்பாங்ளே அந்த மாரி தா ஒவ்வொரு எடத்துல ஒவ்வொரு டேஸ்ட்ல இங்க பெருசா வேற எதுவு ஆட் பண்ண மாட்டாங்க கோகனட்டு கூட வெறு ச நாலஞ்சு சின்ன உள்ளி மட்டு போட்டு அரைப்பாங்க அதுக்கப்றோ என்ன இது கொரியாண்டர் பவுடர் அப்றோ மல்லித்தூள் மொளகாத்தூள் எல்லா சேத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோ புளி ஊத்தி அடுப்ல வச்சு கொதிக்க வப்பாங்க
பண்ண மாட்டாங்ளா
டொமேட்டோ போடுவாங்க ஒரு பாதி டொமேட்டோ ரெண்டு பச்ச மொளகு போடுவாங்க அதா சொன்னனே கோகனட் துல அதுலதா ஒரு நாலஞ்சு சின்ன உள்ளி வச்சு அரைச்சு அத ஆட்
ஓ ஓகே
உங்க வீட்ல வேற எதுவு ஆட் பண்ண மாட்டாங்ளா
ஃபிஷ்க்கா
ஆமா
எங்க வீட்ல ஃபிஷ்ஷு வந்து து நெறைய மெத்தேட்லா பண்ணுவாங்க அதுல வந்து அ வறுத்தரச்ச மெத்தடு உண்டு நம்ம நார்மலா கோக்கனட்ட வறுக்காம ராவ்வா பொடி மெத்தடும் உண்டு
எது டேஸ்ட் நல்லா இருக்கு வறுத்தரைக்றது டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்ல வந்து ராவா போடுறது டேஸ்ட் நல்லா இருக்குமா
அது ஃபிஷ்ஷ பொறுத்து ஃபிஷ்ஷு நல்லா இருந்த தா எந்த மெத்தடுல பண்ணாலு நல்லா இருக்கு
உனக்கு என்ன ஃபிஷ் புடிக்கு
இப்போ வந்து அ எல்லா ஃப்பிஷ் பிடிக்கு இந்த வாள மீன் பிடிக்காது
ஏ வாள மீன் வாள மீன் ஃப்ரை பண்ணா நல்லா இருக்குலா
ஆ ஃப்ரை பண்ண நல்லா இருக்கு ஆன அது குழம்பு வச்சா பிடிக்காது
அது ஆனா ஸ்மெல் வந்துட்ருக்கு
நா ஃபேவரெட்னு சொன்னா பிரான் தா ஃபேவரெட்
பிரான் ஆனா பயங்கர ரேட் இல்ல இப்போ
ஃப்வரட் ஆனா அதுதா
ட அந்த கடையிலெல்லா போய் சாப்பிட்டோம்னா ரெஸ்டாரண்டல சம்டைம்ஸ் குக் ஆகாம அப்டியே பச்சயா தராங்க
அ அது நம்ம வந்து சைனீஸ் அந்த மாரியா ட்டாதா முடிகிறது
ஓவர் குக் நம்ம வீட்யுமே ஓவர் குக் பண்ணா ரப்பர் மாரி இருக்கு ஆனா டூ டூ திரீ மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஆ என்னமோ தா குக் பண்ணணுனு சொல்லுவாங்க ஆனா நம்ம எல்லா அந்த மாரி குக் பண்ண மாட்டோம்ல்லா
நமக்கு ஓவர் குக்கானாலு பிடிக்குல அது எப்டி இருந்தாலு நம்ம சாப்டுவோ
ஆனா கரைக்டான மெத்தேட்னு பாக்கும்போது அ கரைக்ட்டான மெத்தேடுன்னு பாக்குபோது தி எத்தனையோ மினிட்ஸ் தான தான வந்து குக் பண்ணணு நென சொல்லுவாங்க
அமா அது குச்சிரம குக்கயிரு டென் மினிட்ஸ் குள்ளாடி
ஆமா அது டெஸ்ட அதுக்கு என்ன மாரி மசாலால்லா ஆட் பண்ணுவாங்க எல்லாமே இந்த மாரி வர்த்துரைச்சு ஆட் பண்ணுவாங்களா இல்லன்னா நார்மல் அ மல்லிதூள் மில்கதுள் அந்த மாதிரியா
அதுக்கு வந்து வ பெருசா வறுத்தரைக்க மாட்டாங்க த ஆனியன் டொமேட்டோ அதெல்லா நல்லா வதக்கிட்டு அதுலா மசாலா எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து இதை போட்டு அப்படியெ வைப்பாங்க ஒரு கிரேவியை வைக்கும் போது மட்டு தேங்காய் மட்டும் நல்லா தனியா வறுத்துட்டு இது கூட வந்து நல்லா அரைச்சு செத்துருவாங் அப்படி செத்த அது ஒரு டேஸ்ட்
இதுவு சிக்கன் டேஸ்ட்லதானே இருக்கு பிராநு
ஆமா
உ சிக்கன் புடிக்குமா மட்டன் புடிக்குமா
ம் எனக்கு எல்லாமே பிடிக்கு
இல்ல ஃவேவரட்னா எனக்கு சிக்கன் தா
எனக்கு வந்து அ
எனக்கு சிக்கன் தா பிடிக்கு மட்டன் பிடிக்காது
என ஃபிரை பண்ண சிக்கன் நோ இல்ல
சிக்கன் சாண்விச்
சிக்கன் சாண்ட்விச் டிரை ஆ ட்ரெண்ட் ஆய்ருக்கு ஆனா ந இல்ல அது இதுநு ட்ரை பண்ணது இல்ல
அது ட்ரை பண்ணி வரா நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சா அதுல லெட்டஸ்லீல்லா வச்சிருந்தியா
ஆஹ் அதெல்லா வைக்கலா அதெல்லா இங்க அவைலபில்ந்த முட்டகோஸ் ஆ அது லிட்டிஷ்னரி சொல்லிக்கிது மத்த அந்த அதா இந்த ஃபாரின்ல கேபேஜ் மாரி அது கெடைக்காது கேபேஜ்ல உழுதுச்சு மத்த மாதிரி அ குக்கும்பரு ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம் ஆ எதாது ஃப்ரைடு மீட்டு எக்கு அப்றொ வந்தூ மையோநைஸு டொமேட்டோ கெச்சப்
மயனீஸ்னா எப்டி இந்த ஒயிட் கலர் மயனீஸ் ஆ இல்ல வீட்ல ரெடி
ஆ ஹோம் மேடு எப்பம்மே அப்றோ வந்து சீஸ்
நல்லா இருந்துச்சா
ஆ சூப்பரா இருந்து
சீஸ் எல்லா நல்லா மெல்ட் ஆகி வந்து சே என்ன சீஸ் போட்ட மொசரல்லாவா
ஆ நார்மல் நம்ம அமுல் சீஸு ஸ்லைஸ் தா வரு இல்லியா ஒரு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஒரு சீஸ் துருவி ஆட் பண்ண சீஸ் இல்ல
அ ஆனா அதுதான நல்லா நூல் நூல் மாத் ரி இழுத்து வரூன் சொல்லுவாங்க
நமக்கு மேக்சிமம் இதா கெடைக்கிது
ந சிக்கன் சாண்ட்விச் ட்ரை பண்ணே ஆனா இதெல்லா வைக்கல நார்மலா அந்த அ சிக்கன்ல இன்ஸ்டால்லா ட்ரெண்ட்டாச்சே வேக வெச் சு அத பிச்சு போட்டு மயனீஸு ஆமா நல்லாருந்துச்சு டேஸ்ட்டு நார்மல் ப்ரெட்ல வச்சி டோஸ் பண்ணி பிரெட் ஆம்ப்லேட் ட்ரை பண்ணிருக்கியா
அ
அதுவு நா ப்ரெட் ஆம்லேட்
ஆனா எனக்கு ப்ரெட் ஆம்லெட் நார்மல் அ எக்க வந்து நல்லா பீட் பண்ணனு அதுல சால்ட் டர்மரிக்கு அப்றொ வந்து கரம் மசாலா எல்லா ஆட் பண்ணி டொமேட்டோ ஆ ஆனியன் அப்பறொ வந்து க்ரீன் சில்லி எல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்றமா அத பேன்ல விட்டுட்டு அதுக்கப்றமா அதுல ப்ரெட்ட வச்சி
ல்ல செல வீடியோஸ்லா அதுல வந்து முக்கி போட்றாங்கல்லா ப்ளட்ட வந்து அந்த இதுக்குள்ள முக்கி
ஆ முக்கி போட்டு ட்ரை பண்ணிருவோ நார்மலா எக்க வந்து ஃபஸ்ட்டு பேன்ல வேத்திட்டு ட்ரை பண்ணுங்க ஆனா எனக்கு அது அவ்ளவா பிடிக்காது
அந்த முக்கி போட்றது அது வேகாது தான எக்கெல்லா
ஆ வெந்த்ருக்கு லைட்டா முக்கணு நல்லா இப்டி நல்லா சோக் பண்ணி வச்சிருக் கூடாது
லைட்டா மோல ரெண்டு பக்கம் மட்டும் கோட்டு ஆகுற மாதிரி பண்றது
உம் ஆனா அந்த டேஸ்ட் எனக்கு அவ்ளோ பிடிக்கல பிரெட்டு பிளஸ் எக்கு
அப்ப பிரொட் ஆம்லோட் பிடி கதா
ஆ பிடிக்காது
நா கடையில சாப்டே நல்லா இருந்துச்சு அதுக்கு நடுவுல ஏதுவும் வேற விதமான மைனீஸ் டோஸ்ட் தெரிஞ்சச்சு அந்த மைனீஸ் எல்லாம் போட்டு ஆ பண்ணித்தந்தாங்க ரெண்டு பிரெட்டுக்கும் நடுவுல்லா மைனீஸ் எதோ வச்சு மிக்ஸ் பண்ணி அத க்ளோஸ் பண்ணி வச்சு பிரெட் ஆம்லெட் மாதிரி
எது நல்லா இருந்தது கடலலை சாப்பிட்டதா வீட்
கடையில சாப்டாது நல்லா இருந்து மையனீஸ் டேஸ்ட் சாப்பிடும் போது அது நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டுல வந்து மைனீஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்லா
வீடல ஈஸியா மைனீஸ் ரெடி பண்ணலாம்
ஆனா அது எக் ஸ்ம்மல் வராதா
அ
பை பண்ணிருக்கா எக்ஸ்மல்
நா நிறையத்து டைம் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் மைனீஸ் வீட்ல கடையில வாங்குறத விடா வீட்டுலா பண்ணுறா மைனீஸ் தான் நல்ல டேஸ்ட்டா இருந்துஇருக்கு
அத எப்டி பண்ணுவ
கடையில வந்து ரா எஃகுலா பண்ணுவாங்க நா வீட்ல டு ரா எஃகுலயும் பண்ணிருக்கே பாயில்டு எஃகுலையு பண்ணிருகே
ரண்ட்ல எது ஒ மாதிரி ஸ்மெல் வராம இருக்கூ
ஸ்மெல் சுத்தமா வரல நல்லாருந்து ஈசிதா பாய்ல்
ச்சிருக்கே ஆனா அது ஒரு மா எக்ஸ்மெல் வருன்லா
ஆ எக்ஸ்மெல் எதுவு வராது உ உ எ க்கு வந்து அப்டியே நம்ம ஒடச்சி ஊத்திட்டு பூண்டு போடணு ட்டு அந்தி அ அதுக்கப்புறோ வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சமா போடணு லெமன் ஜூஸ் ஏட் பண்ணணு ப்புற சால்ட் ஏட் பண்ணணு அதுக்கப்புறோ வந்து பெப்பரு இவ்ளோதா ஏட் பண்ணிட்டு வேணா ஒரு ஸ்பூன் ஆயிலு வி ட்டு நல்லா வந்து மிக்ஸில அடுச்சு எடுத்துடோனா மையோனிஸ் ரெடி ஆனா நம்ம வந்து ஆயில் நொறையா ஏட் பண்ற மாரிருக்கு ரா எஃகு ரா எஃகு வந்து நம்ம அப்டியே ஒடச்சு உத்தி பண்ணுறோ பண்ற மாரிருந்தனா ஆனா வந்து பாயில்ட் எஃகு வெச்சு பண்ணும் போது ஈஸி ஹெல்த்தி யாற ஆப்ஷன் ஆய்ல் வந்து கொஞ்சமா ஒரு அர ஸ்பூன் ஆயில் போது அந்த ஆயி ப பாயில் பண்ண எக்க வந்து அப்டியே நம்ம மிக்சி ஜார்ல ஏட் போட்டுட்டு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆயில் ஏட் பண்ணிட்டு இதே சேம் இன்கிரீடியன்ஸ் அ கார்லிக்கு ஆனியன் ச்ச கார்லிக்கு அதுக்கப்புற பெப் ப்பரு அ லெமன் ஜூஸ் சால்ட் இவளோம் போட்டு அப்டியே அத மடிச்சு எடுத்துட்டோன்னா பேஸ்ட் மாதிரி வந்துரும் பாயில்டு எஃகு ஸ்மெல்லு வராது நல்ல நம்ம கு பண்ணணால கரம் மசாலாவு லைட் த போடுவோ பூண்டு அதெல்லா போட்றனால டேஸ்ட்டு வந்து நல்லாருக்கு
நா இத இந்த ரெசிபிய ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்கறே
உம் இது நா ட்ரை பண்ணி அம் வீட்லியே வந்து சிக்கன் ஹோல் சிக்கன வந்து அப்பிடியே பேக் பண்ணி அது கூட வெச்சு சாப்ட்டோ
அது பேக் பண்றதுக்கு ஒ டி ஜி இருக்கா உங்க வீட்ல
எங்க வீட்ல ஓ டி ஜி இல்ல நாங்க வந்து பெரிய குக்கர்ல பழைய குக்கர்ல பெரிய குக்கர்ல பண்ணோ
அதுல எப்டி பேக் பண்ணுவோ உள்ளாடி வேற எதாச்சு இந்த மண்ணு அந்த மாதிரி எதாச்சு போட்டா
டு போட்டுட்டு அதுக்கு மேல ஸ்டேண்டு வெச்சுட்டு அதுக்கப்பறோ இந்த இதுல வந் சிக்கன நல்லா மாசால்லா தடவிட்டு இத அப்டியே உள்ள வெச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டா போது லிட்டு அந்த லிட்டுல வந்து ரப்பரு அதுக்கப்றோ வந்து அந்த வி விசில் அந்த இது எதுவு இருக்ககுடாது
ஒ ரப்பரையு எடுத்துட்டா
அ அப்றோ ஒன் அவர் கழிச்சு நம்ம வந்து அதை அப்பிடியே ஓப்பன் பண்ணோண்னா நா வந்து எதுக்கு பழைய குக்கர் தா யூஸ் பண்ணே புதிய குக்கர் அதுக்குப்றோம் ப்ச் ஒழுங்கா ஒர்க்காவாமா இருந்துனா அதனால பழைய குக்கர்லதா அத யூஸ் பண்ணது அப்டே மூடி வெச்சிட்டோன்னா ஒன் அவர்ல அப்டியே சிக்கன் வ து கரெக்ட நல்லா பெர்ஃபெக்டா வெந்துரு வெந்ததுக்கு அப்றோ அதுல கொஞ்சோ தண்ணி நிக்கூ நம்ம வந்து அது ஸ்டேண்டு போட்டு ஸ்டேண்டுக்கு மேல ஒருத் சின்னதா ஒரு தட்டு மாதிரி வெச்சுட்டு அதுக்கு மேல தா சிக்கன வெச்சிருந்தோ அ சிக்கன்ல உள்ள தண்ணி எல்லா அதுல ஆ அதுல வரு அதுக்கப்றமா லைட்டா நம்ம வந்து ஒரு பேன்ல லைட்டா ஆயில் விட்டுட்டு அ ரெ போயி சிக்கன ஃபுல்லா ஹோல் சிக்கன் நல்லா வெந்தாச்சு உள்ளாடி வரைக்கு நல்லா வெந்துருக்கு ப்ப கடைல வாங்கும் போது நல்லா ப்ராப்பரா குக் ஆய்ருகாது இது நல்லா ஒன் அவ நம்ம வெச்சிருக்கும் போது நல்லாவே வெ வெந்து வந்துரு அதுக்கப்றோ வந்து நம்ம இத அப்டியே எடுத்து லைட்டா ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி ரெண்டு பக்கமு லைட்டா அவுட்டர் லேயர் மட்டும் கொஞ்சோ கிறிஸ்பா ஆவுற வரைக்கு லைட்டா மறச்சு மறச்சு போட்டு எடுத்தம்னா ரெடி ஆய்
கடைல எப்டி ஃபுல் சிக்கனா உரிச்சு கேட்டா அந்த மாதிரியே உரிச்சு தந்துருவாங்ளா
ஆ தந்துருவாங்க நம்ம எப்டி கேட்டாலு கடைல
கின் னெல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி மசாலா போட் பண்ணணுமா இல்ல ஸ்கின் எல்லா அப் டி வெ ச்சுட்டு கோட் பண்ணண்மா
நம்ம கடைல வந்து கேட்டோம்னாவே ஸ்கின்ன வந்து பீல் பண்ணி தாரது உண்டு அத வந்து அப்பிடே வெச்சு தாரா ஆ பீல் பண்ணாம தாரா இதுவு உண்டு கடைகள்ல எப்பிடி வேணுன் கேப்பாங்க நமக்கு ஏத்த மாதுரி நம்ம கேட்டா போது எனக்கு அந்த அந்த அது கூட ஸ் கின்னு இருக்கதுலா அவ்ளோவா பிடிக்கா
எனக்கு அந்த ஸ்கின்னு புடிக்காது கடைல வாங்கறதுலயுமே அந்த ஸ்கின்னுக்கு மேலதான கோட் பண்ணி தருவாங்க
ம்
மசாலா நார்மலா என்ன மசாலாலா
மசாலா வந்து அ கடு லெமன் ஜூசு அப்றோ வந்து மெளகா பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி பெப்பர் அ ஜிஞ்சர் கார்லிக் பிளஸ் புதினா கொ த்தமலி பேஸ்ட்
அத எல்லாமே புதினா கொத்தமல்லி எல்லாமே தனித்தனியா அரச்சு தா போட்டியா
சேத்து அரச்சுட்டா போது
சரி சரி எல்லா அப்டியே தண்ணி விட்டு மி க்ஸ் பண்ணியா இல்ல அதுவாவே நார்மல்
அதுலயே வந்து வாட்டர் பார்ம் ஆய்வரு
ஆ அத மிக்ஸ் பண்ணி அப்டியே அதுக்கு மல தடவி விட்டா போதுமா
ஆ எல்லாமே போட்டு சிக்கன் மசாலா ஏதாவ மட்டன் மசாலா இருந்தா மட்டன் மசாலா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி ம் ஒன் வர் நல்லா அதெல்லா நல்ல ஊருற வரைக்கு வச்சுட்டு இல்லனா ஃப்ரிட்ஜ்ல எடுத் து அப்டியே வச்சுட்டு அதுக்கறமா வந்து குக் பண்ணணு
அதுக்கப்றோ நா வந்து ஃபுல் ஆ இது சிக்கன சாப்ட்டு முடிச்சுட்டீங்ளா எல்லாரு
இல்ல எங்களால எல்லாராலயு சாப்ட முடியல அன்னைக்கு அதனால நாங்க நெக்ஸ்ட் டே சாப்ட்டோ பலன்ஸ்
எப்டி ஃபரிட்ஜ்ல வச்சுட்டு மறுபடி ஹீட் பண்ணி அந்த மாதிரியா
ஆமா
வீட்லயே பிரிப்பேர் பண்ணி இதுக்கு சைடிஷ் நீ வீட்லேயே ப்ரிபர் பண்ணியா மைனீஸ் இதுக்கு கூட பண்ணிய
மயனீஸ் இது கூட ப்ரிப்பர் பண்ணே இதுக்கு முன்னாடி க்ரில் சிக்கன் டரை பண்ணோ க்ரில் சிக்கன் ட்ரை தந்தூரி சிக்கன் டரை பண்ணோ தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணும் போது மசாலா எல்லா இதே மாதிரி கோட் பண்ணிட்டு அந்த தந்தூரி சிக்கன் மேக் பண்ற அந்த ஒரு அந்த கம்பி மாதிரி ஒரு இது வரும்லா ஹ அதுல வச்சு நாங்க வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஃரை பண்ண மாதிரி எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து அன்னைக்கு மயோனீஸும் ப்ரிப்பேர் பண்ணோம் கிரீன் கலர்ல ஒரு சாஸ் தருவாங்கல்ல.
ஆமாமா.
ஆஹ அதுவுமே பிரிப்பேர் பண்ணோ அதுவும் நல்லா வந்தது.
அஹ தந்தூரி நல்லா இருந்து சா இப்போ கேஸ்ல வந்த அந்த. கேஸ் தீல தானே வச்சிருப்பீங்க.
நாங்க கேஸ்ல வைக்கல நாங்க வந்து அவுட்டோர்லதா அஹ விறகடுப்புல வச்சோ.
அதுல நல்லா தீ போட்டுட்டு அதுல வச்சீங்களா இல்ல அந்த.
ஆமா தீ போட்டுட்டு இல்ல தீ. போட்டுட்டு அதுல வச்சோம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப கருக விடாம அதுக்கப்புறம் தீய வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த அந்த ஹீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா அது வேகுற மாதிரி வச்சிருந்தோம்.
அந்த மசாலா எல்லாம். இதே மாதிரி தானா இதே மாதிரி மாச மசாலா தா போட்டிங்களா.
ஆஹ இதே மாதிரி மசாலா தந்தூரிக்கு ஸ்பெஷல் மசாலா எல்லாம் கடையில விக்குது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் அதனால நாங்க இதே மாரி வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணி வீட்லேயே பண்ணிட்டோம்.
ஆனா சேம் மசாலா போடும்போது வேற வேற டேஸ்ட்ல வந்துச்சா.
ஆஹ டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டு மசாலா வந்து டேஸ்டாதா இருக்கு நம்ம அப்படியே ட்ரை பண்ணலா
ரெண்டுமே ஒரே டேஸ்ல தான இருக்கு ஆனா ஒரே.
இல்ல ஏனா இல்ல த தந்தூரில தந்தூரி தந்தூரி டேஸ்ட்டு. அப்படியே கிடைச்சுது அது மட்டு இல்லாம நம்ம கிரில் சிக்கன் மாரி பண்றது வந்து டிஃப்ரெண்ட்டா கடையில வாங்கற மாரியே டேஸ்ட்லதா இருந்தது ஏனா நம்ம. வந்து. வந்து பேக் பண்ண மெத்தட்ல பண்ணிருக்கோ இது வந்து டேரக்ட் டேரக்ட்டா ஃபயர்ல வந்து குக் பண்ண மாரி பண்ணிருக்கோ சோ இதுல வந்து அந்த ஃபாக்ஸ் ஸ்மெல் எல்லா அப்டியே
வேற என்னல்லா ட்ரை பண்ணிருக்க.
வேற வேற என்ன நெறயா அயிட்டம்ஸ்.
ஓனா கோல்டு காஃபி ட்ரை பண்ணணுனு சொன்னிய.
ஆஹ அது நான் ட்ரை பண்ணல இது வரைக்கு.
அ அன்னைக்கு அதுக்குதான கடைல இருந்து வேற என்ன எல்லாமோ வாங்கி. ட்டு போன.
ஆமா அந்த காஃபி பவுடர் அதுக்கு அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் எல்லாம் போட்டு. மெரிஹா ஹாட். காஃபி மாரி பண்ணலான்னு போய் அது வந்து நல்லா வர்ல.
ஹாட் காஃபி நல்லா இல்லயா அப்போ.
ஆஹ ஆஹ அது நல்லா இருக்கு ஆனா நா பண்ணது நல்ல இல்ல.
கேப் சீனோ ட்ரை பண்ணிருக்க கேப். சொன்னா.
எதுவு ட்ரை பண்ணதில்ல வேற எதுவு டல்கோனா காஃபியும் ஒரு தடவ ட்ரெண்டிங்ல இருந்தப்போ அது ட்ரை பண்ணோ அதுக்கப்புறோ வந்து இந்த சாக்லேட் எல்லாம் போட்டு இந்த காஃபி பண்ணப்போ ம்ச் ஒரே கசப்பாயிருந்
சாக்லேட் போட்டூ கசப்பா இருந்து
காஃபி கசப்பு பிளஸ் டார்க் சாக்லேட்டும் கசப் பு
அது ஃபர்ஸ்ட் தெரியாமல்லா ட்ரை பண்ணப்போ
ஆஹ்
அது ஃபர்ஸ்ட் தெரியாமல்லா ட்ரை பண்ண காஃபி எதுவு கசக்கு டார்க் சாக்லேட்டு கசக்குனு
எனக் காஃபில இருக்குற கசப் ஆஹ் டார்க் சாக்லேட்ல இருக்க கசப்பு நல்லா பிடிக்கு அப்போ அந்த ஃபிளேவர் எனக்கு பிடிச்சிருந்ததுனால ட்ரை பண்ணே ட்ரை பண்ணதுக்கு அப்றோ பிடிக்கல
வேற காஃபில வேற எதாவது டைப் ட்ரைப் பண்ணிருக்கியா
ம் காஃபி டீ அதிகமா குடிக்கிறது இல்ல அதனால எதுவு
என்ன
ஆஹ்
நேத்தக்கி ட்வெல்வ் மினிட்ஸ்தா ஆச்சுது இன்னிக்கி நைன்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச் சு ஆனாலும் கான்வேர்சேஷன் போய்கிட்டேருக்கு
ஆம்மா என்ன ஆச்சு நம்ம பேசுறது நல்லா பிடிச்சிருக்குப் போல
அதுவு நல்லா இருக்குமோ பேசறது அழகா இருக்குபோல அன்னால்ல கேட்டிட்டே இருக்கும்போல
ஏ ஐ மாரி இருக்குன்னல நீ வேற
நீதா ப்ரோட்டீன் டெய்லியும் நீதா ப்ரோட்டீன் டெய்லி எடுத் இப்டீயே நறய நேரோ பேசென்ட்டு ஒருவேல இருக்கோ என்னவோ
டெய்லி முட்ட சாப்பெட்றுக்கே பைத்தியோ நீ
ஆம்மா
இப்போ டெய்லி பாயில் பண்ணி சாப்றியா வெய்ட் போட்டிரிக்கியா கொஞ்சமாவ்து
ம் இல்ல
என்னென்னவோ பண்ணி பாக்க ஆம்மா நெல்லிக்கா சாதோ ஒரு வாட்டி கொண்டு வந்தியன்னா நெல்லிக்கா சாதோ ரெசிபி சொல்லு
அ நெல்லிக்கா சாதமா நெல்லிக்கா சாதத்துக்கு நெல்லிக்
அந்த நெல்லிக்கா சாதோ நீ பண்ணியா இல்ல உங்க அம்மா பண்ணாங்ளா
நாந்தா பண்ணேன்
ஆ சொல்லப்ப நெல்லிகா சாதோ எப்டி
ம் நெல்லிக்கா சா சாதோ ஃபஸ்டு ஒரால சாப்றதுக் அளவ் நா சொல்லி செரியா நெல்லிக்கா மொதல்ல எடுத்து நல்ல ஒரு நெல்லிக்கா போதும் ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்கா இல்ல நம்ம வந்து நெல்லிக்கா ஃப்ளேவர் நல்லாப் பிடிக்குன்னா ரெண்டு நெல்லிக்கா எடுக்கலா அவ்ளோதா அப்ற நல்லா துருவி எடுத் துக்கனும் அதுக்கப்றோ வந்து பூண்டு ஒரு பல் பூண்டு போதோ அப்பூண்டு அப்புற வேணும்னா சின்ன துண்டு இஞ்சி இத வந்து நல்லக் குட்டி குட்டியாக் கட் பண்ணனோ பச்ச மொளஹா குட்டி குட்டியாக் கட் பண்ணனோ கட்பண்ணதுக்கப்பறமா ஆயில் ஆயில் விட்டதுக்கப்பறமா கடுகு போடணோ கடுகு போட்டுட்டு இந்த கட் பண்ணி வெச்சிருக்க இங்ரிடியென்யெல்லா போடனோ அதுக்கப்புறோ இதுக்கூட கொஞ்ச் கேரட்டு துருவி வெச்சிருந்தா அந்த நெல்லிக்கா பிளஸ் அந்த நெல்லிக் ப்பு புளிப்பு டேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்டா இருக்கு அப்ப வந்து நம்ம வெறும் நெல்லிக்கா சாதம் பண்றத விட நெல்லிக்கா கேரட் சாதம் பண்ணா நல்லா இருக்கு இது கூட ஒரு கேரட்டும் நல்லா துருவி வச்சுகிடணு இதயும் வந்து இதுல ஆட் பண்ணணும் நெல்லிக்காவு ஆட் பண்ணணும் டெர்மரிக் பவுடர் சால்ட் இவ்ள தா அப்ற கொஞ்சமா காயப்பொடி இவ்வளவு போட்டா நல்லா வந்து ஒரு பிளேவரா நல்ல ஊறுகா மாதிரி டேஸ்ட்ல வரும் அதுக்கப்ற எல்லாத்தயு நல்லா வந்து ப்ரை பண்ணதுக்கு அப்றமா ரைஸ் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணோனா ரெடி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஹெல்தி
இது வேற எதுலயோ பாத்து ட்ரை பண்ணியா இல்ல நீயாவே கிரியேட் பண்ணதா
நானாவே கிரியேட் பண்ணதுல்ல நா வந்து நெல்லிக்கா சாதம் அந்த மாரி பாத்திருந்தே ரெசிபி தனியா இன்ஸ்டாகிராம்ல அதுக்கப்றோ யூட்யூப்ல அதுக்கு எப்டி ரெசிபி அப்டின்னு செக் பண்ணி பாக்கும்போது யூட்யூப்ல கேரட் பிளஸ் நெல்லிக்காய் அப்டி ஒரு தா ஒரு தம்நெய்ல் இருந்தது அப்போ நா வந்து நானே யோஸ்சுக்க யோஸ்ச்சு சீசன் அது பிளஸ் இது
ஓ ஒன்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதி ப்ரீ நீ யா அப்டி மாத்திக்கிட்ட கட்டாகற மாரி தெர்ல வஸ் நம் நம்ளே பண்ணிரல மாட்ருக்கு ஆமா ரொம்ப நேரோ இன்னைக்கு போயிட்டுருக் பஸ் பெசாம. நம்ளே கட் பண்ணிருவ செகன்ட் காலர்ட்ட பேஸ்லா
ம் கால் இன் ப்ரோக்ரஸ்
நாத்தக்குல்லா டுவெல்வ் மினிட்ஸ் தா ஆச்சுது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் கூட ஆயிச்சு இன்று கட் ஆக மாட்டிங்குது
உம்
சியர்ஸ் செகண்ட் கால் பேசலா அப்ரோ சரி
நாங்க பேசியதெல்லா கேக்குல